ஆ ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எபடி இருக்கீங்க ஏ இவ்ளோ நேர ஆச்சு போன் எடுக்கறதுக்கு பிஸியா இருந்தீங்களா
ஆமாங்க கொஞ்ச பிஸியா இருந்தே ஆ வெளியில போயிருந்தங் ஆ ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோ அதனால போய்ட்டு வந்து கொஞ்ச தூங்கிட்டே அதனால லேட் ஆயிடுச்சு
ஓ சரி சரி அன்னைக்கு ஒரு பங்க்ஷன்ல போட் ருந்தீங்க நல்ல டிரெஸ்ஸாங்க ஆ ப்ளவுஸ் ஒன்னு போட்டிருந்தீங்கல்ல நல்லா இருந்துச்சு ஸ்டிச்சிங்க் எல்லாமன ரெடிமேடா அது எங்க வாங்கனீங்க
இல்லைங்க இப்பெல்லா வந்து நா தா வந்து தச்சுக்கிறே
அப்படியா நீங்களே கத்துகிட்டீங்களா
ஆமாங்க நா அத வந்து சும்மா எனக்கு மட்டு ஆ தச்சுக்கிறே ம்
க்ளாஸ் போய்ட்ருக்கீங்களா இப்போ
ஆமாங்க நா கிளாஸ் வந்து முடுச்சுட்டேங்க அ இப்போ ஒரு வருஷோ முன்னாடியே முடுச்சுட்டே அப்ப இருந்து கொஞ்ச கொஞ்சமா தச்சு பழகிட்டு இருந்தே இப்பதா வந்து ஆ ஒரு முழு முயற்சியோட எடுத்துருக்கிறே செர் நம்ம போடலா ஃபர்ஸ்ட்டு அப்புண்டு
பரவால்லயே வ அன்னக்கி நீங்க புதுசா ஸ்டிச் பண்ண மாரியே இல்ல ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கிராண்டா இரு ந்தது அதா பாத்தே நானு போட்டோஸ்லல்லா செரி அத கேக்கலான் தா பண்ணே நா இப்பதா நா இப்பதா சும்மா பேசிக் தா பண்ணிட்ருக் கே மிஷின் வாங்கிருக்கோல அது பழசு இல்ல எங்க மாமியார் இது வீட்ல இருந்துச்சு அது வச்சே இப்ப நம்ப நார்மலா தைக்கிறது நைட்டி அதல்லா தச்சுட்ருப்பே வீட்ல பிளவுஸ் எல்லா இன்னு கத் கத்துக்கல அத நம்ம கத்துக்கணு இல்ல ஃபுல்லா இந்த ஆரி ஒர்க்கு எம்ராய்டரி எல்லா கத்து கத்துக்கணு அது அது பெரிய டைம் ஆவுமே சரி இன்னு ஸ்டார்ட் பண்ல
செரி செரி செரிங்க இப்ப சுடிதார்ல்லா நீங்க தச்சுருவீங்களா
சுடிதாரு இப்ப டாப்பல்லா தக்க கத்துக்கிட்டே அ பாட்டம்மு இப்ப தா ரெண்டு தச்சுருக்கே
ஓகே ஓ
இன்னு அது கூட எனக்கு தா எல்லா ட்ரைல் பாத்ருக்கே அப்பறோ இனிமேல் தா பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணணு அதுக்கப்பறந் தா வெளியலா நம்ப ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணு
ஆமா ஆமாங்க அதே அதே இதுலதா நானு இருக்கே ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தச்சு பழகிட்டு இருக்கே ட்ரையல் பாத்துட்ருக் கே அப்பறந் தா வந்து அடுத்தவுங்களுக்கு
ஆ பரவால்ல இல்ல நீங்க ப்ளவுஸ் நல்லாவே இருந்தது எனக்கே நீங்க ஸ்டிச் பண்ணி குடுக்கலா போல இருக்கு
அப்டிங்களா ம் சரி ஒண்ணு குடுங்க நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா நா வந்து அது ஒரு ஆறு மாசோ போனங்க கிளாஸ் போனே ஏனா நா மொதல்ல கத்து கிட்டு அதுக்கப்பறோ ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு
அதுனால அது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு தா
ஓ செரி நம்ம ரெகுலராக போக முடியாதுல்ல நடுல விட்டு விட்டு போனீங்ளா
ஆமாங்க நடூல கேப் விட்டு விட்டுதா போனே
ஆ அதா பிரச்சன நமக்கு அது இப்ப வீட்டு பக்கத்துலயே இருக்கா உங்களுக் கிளாஸு
அ இல்லைங்க அது கொஞ்சோ தூரந்தா அதுனாலதா என்னால டெய்லியுமே போக முடில இப்ப டெய்லி போயிருந்தா நா வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ளயே அது முடுச்சுருக்கலாந் தா நா நடுவுல கேப் விட்டு போனதுனால கொஞ்சோ ஆறு மாசோ ஆயிருச்சு அப்பறோ திரும்பவு நா மிஷின் வாங் குறதுக்கு லேட் பண்ணிட்டே அப்பறோ கத்ததெல்லா கத்துக்கிட்டது எல்லாமே மறந்துருச்சு திரும்பவு மொதல்ல இருந்து வர்ற மாரி வீட்ல மெதுவா மெதுவா ஒன்னொன்னா ஸ்டேப் ஸ்டெப்பா கத்துரு
இப்ப வந்து அந்த எம்ப்ராய்டரிக்கல்லா கூட மிஷின் தனியா வந்திருக்கு இல்லயா நம்ப அதுக்குள்ளயே அந்த அ இது வந்த இதல்லா இருக்குல்ல குட்டி குட்டி முத்தல்லா அதல்லா போட்டா அப்டியே அழகா அது ஊசியிலயே மு முன் எம்ராய்டரி வந்துடுது
ஆமா அது எங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல போடுறாங்களா அந்த மாரி
ஆ அந்த மாரி நா இப்போ இதில தான் பாத்தேன் இணையதளத்திலப் பாத்தேன் ஆனா இன்னும் நம்ப நேர்ல நான் இதுவரைகும் எங்கேயும் பாக்ல இன்னும் கிளாஸும் போய் விசாரிக்கல உங்களுக்கு கிளாஸுக் கெல்லாம் எவ்ளோ ஆச்சு பரவால கம்மியா தா ஆச்சா
ஒரு கிளாஸ்க்கு ஆமா எனக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு பத்து ரூபா பத்தாயிர ரூபா பக்கம் வந்துருச்சுங்க
அப்டிங்களா செரி அதுல உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்களா இப்போ சுடிதார் தைக்கிறது ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு ம் பொடவைக்கு அந்த முந்தாணியில வைப்போம்ல ஃபுல்லா ஒர்க்கு அதெல்லாமும் ஃபுல்லா கத்துக் குடுத்துட்டாங்களா
அ பொடவைக் கத்து குடுக்கறது எல்லா கத்துக்கலே நா வந்து சுடிதார் கத்துக்கிட்டேன் பிளவுஸ் கத்துகிட்டேன் ஆரி ஓர்க் கத்துகிட்டேங்க
ஓகே ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனா பொடவைங்கள ப்ளெயினா வாங்கிட்டு அதுல வந்து முந்தாணி ஃபுல்லா நம்புளே ஜாக்குல வரஞ்சிட்டு அதுல பண்ணுறாங்க அந்த ஒர்க்கு
ஓ செரி செரி செரிங்க
இதெல்லாம் நல்லா நம்ப சும்மா பொடவயெல்லாம் நம்ம எரநூறு முன்னூறு ரூபாய்க்கே வாங்கிட் ட்டோம்னா இந்த ஒர்க் பண்ணிட்டு நல்லா நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கலா விக்கலாம் போல இருக்கு
ஓ ம் நம்ம வேணா அத ட்ரை பண்ணி பாக்கலாம் என்னனா நா இப்ப அதுக்கு தனியா கிளாஸ் போய்அத கொஞ்ச கத்துகுணும்னு நெனைக்கிறேன்
ம் அல்ல நீங்க பிளவுஸ் இப்ப கத்துக்கிட்டீங்கல்ல அதே ஒர்க்கு தான் ஒரே டிசைன்ஸ் நம்ம எடுத் த்து புடவையில பார்டர்ல வர மாதிரியும் முந்தாணியில வர மாதிரியும் பண்ணிட்ணும் ஃபுல்லா ஒர்க் பண்ணு அதா அது பண்றதுக்கு ஆ நல்லா க்ராண்டா இருக்கும் ஆனா எவ்ளோ நாள் ஆவும்ன்னு தெரியல ஒரு பொடவ முடிக்கிறதுக்கு இப்ப ப்ளவுஸ் அன்னைக்கு நீங்க போட்டிருந்தது உங்களுக்கு எவ்ளோ நாள் ஆச்சு ஸ்டிச் பண்றதுக்கு
அது நா ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் ந ரொம்ப பொறுமையாதான் செஞ்சேன்
அப்டியா சரி அதான் ப்ப நம்மதான் அதனால தா இப்ப நம்மளே வெளிய போய் டெ்லரிங் குடுக்றோம்ல்ல பிளவுஸ் எல்லாம் பத்து நாள் குடுக் குறாங்க நமக்கு டேட்டு ஒடனே வேணும் நாளைக்கு வேணும் நாளைக்கு நாளான்னைக் வேணுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க
குடுக்க மாட்டாங்க ஆமா அதுக்கு டபுள் சார்ஜ் தான் பண்ணுவாங்க
ஆ அதுதான் அதனாலதான் வெறுப் பாயி நானே டெய்லரிங் கத்துக்கலாமான்னு யோசிச்சட்டு இருந்தேன் சரி நீங்க தானே எல்லாமே இதெல்லாம் பஸ்ட் ஸ்டே போய் கத்துப்பீங்களே அதனால தான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் ஐடியான்ட்டு பண்னேன்
ஓ சேரிங்க செரிங்க நானும் அப்டிதா வெளியில குடு த்து கொஞ்சம் வெறுப்பாயி ஏன்னா அது நமக்கு செட் ஆகவும் மாட்டேங்குது கொண்டு போய் குடுத்து குடுத்து நம்ம ஆள் ம் பண்ண முடியறத இல்ல
ஆமா
அதனாலதான் கத்துக்கவே ஆரம்பிச்சங்க சரி கத்துக்கிட்டது கத்தாச்சு நம்ம வந்து கண்டிப்பா தெச்சே ஆகணும் அப்டின்னுதா மெஷி ன் வாங்கி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கறேங்க நானு
ஓ செரி இப்ப நீங்க பிளவுஸ் துணி இருக்குல்ல இப்ப நம்ம பட்டு துணி இருக்குன்னா அதுல நீங்க எம்ப்ராய்டரி ஒர்க்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள லைனிங்க வைக்கணும்ல நம்ம
ஆமாங்க ஆமா முதல்ல நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி பண்றதெல்லாம் நம்ம உள்ள உ லைனிங் துணி வச்சு ஸ்டிச் பண்றதெல்லாம்
ஓ ஓகே அப்புறம் இந்த பின்னாடி நாட்டெல்லாம் வைக்கிறீங்கல்ல ப்ளவுஸுக்கு அதுல வந்து அந்த நாட்ல கீழ தொங்குது பத்தீங்களா அதுல இருக்கிறதுக் கூட நீங்களே பண்ண ஒர்க்கு தான அது
ஆமாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நா இணையதளத்துல பாத்து பண்ணங்க அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிறது கொஞ்சம் தான் நம்ம வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய வந்து புதுசு புதுசா யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு அப்ப வந்து நம்ம இணையத்தளத்த வந்து பயன்படுத்த வேண்டியதா இருக்குதுங்க
ஆமா அதுதான் இப்ப நமக்கு கையிலயே இருக்குல்ல எல்லாமே அத பாத்தே எல்லாத்தையும் கத்துக்கலாம் ஆமா
இதே ஒரு பத்து வருஷம் முன்னாடினா சிரமம் இப்ப வந்து எல்லாமே நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்
ஆமா வேற யாருக்காவது இப்ப நீங்க தச்சு குடுத்து நல்லா இருக்குன் சொன்னாங்களா இல்ல இப் இப்ப தான் ஃபர்ஸ்டு உங்களுக்கு பண்ணிருக்கீங்க இல்ல
இ இது அம்மாக்கு பண்ணிருக்கேங்க அப்புறம் மாமியாருக்கு பண்ணிருக்கேன் அப்புறம் அவ்வளோதான் உம் அவுங்களுக்கெல்லாம் வந்து சாதாரண சாதாரண ப்ளவுஸ் தான்
அ ஆ நா வேணா சிம்பிளா ஒரு டிசைன் குடுக்குறேன் அத பண்ணி தரீங்களா
பண்ணி தரேங்க
எவ்ளோ நாள் எடுத்துப்பீங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும்
அர்ஜென்டானா சிம்பிளா அதுவும் உங்களுக்கு அப்படிங்க போது அ நா வந்து ஒரு ஒரு வாரம் ஆகுங்க எப்படியும் ஒரு வாரம் ஆயிருங்க
சேரி ஓகே ஓகே நீங்க இப்ப லீவ்ல இங்க வருவீங்களா நம்ம ஊருக்கு
ஆ நான் வருவேங்க நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வருவேன் வரும் பொழுது உங்ககிட்ட வாங்கிக்கிறேங்க
ஆ சரி ஓகே அப்போ வாங்கிட்டிங்கன்னா கூட போதும் ஏனா எனக்கு பத்து நாளைக்கு அப்புற தான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் ஆஹ்ஹ் அதுக்கு சரி போட்டோனா எப்படியும் இப்போ யார் தைச்சதுன் கேப்பாங்கல்ல அப்போ நா உங்க பேரை சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா உங்க மூலமா எனக்கு ஆர்டர் வர்றது சந்தோஷம்தான்
அதான் அதுக்கப்புறம் நா கத்துப்பேன்ல்ல அப்போ நீங்களும் உங்க ஊர்ல எனக்கு பண்ணிதரலாம்ல அந்த மாதிரி உம் அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா
சேரிங்க அ வீட்டுல வீட்டுல அதான் இந்த மாதிரி என்னா அத ஒரு ரெண்டு மூணு சுடிதார் எடுத்தங்க இன்னைக்கு போயிட்டு இனி அடுத்த வேளை வந்து அத தைக்கறது இப்படி அப்படியே ஒவ்வோர் நாள்
ஓ இப்போ மெட்டீரியல் தான் எடுத்துட்டு வந்தீங்களா நீங்களே தைக்க போறீங்களா
ஆ மெட்டீரியல் தா எடுத்துட்டு வந்தேங்க அப்புறம் தைக்கணும் ம் நாளைக்கு போய் லைனிங் எடுத்து
ஆ நீங்க வந்து அந்த பட்டு துணியெல்லாம் பாப்பாக்கு எடுத்து நீங்களே ஃப்ராக் எல்லாம் தைக்கிறீங்களா
இன்னும் நா கத்துக்கலீங்க நான் வந்து நமக்கு முக்கியமான தேவைகள் மட்டும் இப்போதைக்கு கத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒரு தடவ நம்ம தச்சுட்டோ அப்டின்னா அதுக்கப்பறோ அத அப்டியே பண்ணி ஆ சோ நம்ம அங்க யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து அத ஒரு தடவ தைச்சு தந்துட்டு
ஆமா ஓ செரி இல்ல இப்ப நமக்கு சுடிதார் டாப் எல்லா தைப் பீங்களே நீங்க ஆமா அதே இது கொஞ்சோ அந்த ஃப்ராக் மாரி மாடல்ல சைடில நீங்க கட்டு இல்லாம தைச்சுட்டீங்கன்னா பாப்பாக்கு ஃப்ராக் காயிடு லாங் ஃப்ராக்கு அதே பேட்டர்ன் தா வருது
ஆ இது இப்பதா நெறைய வந்திருக்கு ஈஸியாதா இருக்கு ஊ கே அப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க அத
ஆமா அதா பாப்பாக்கு தச்ச அன்னைக்கு நல்லா வந்தது அதா ஸ்கூ ஸ்கூலுக்கு போட்டுட்டு போனா எல்லா கேட்டாங்களா அதா அவட்டையு சொல்லிட் விட்டுருந்தே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என கிட்ட கிட்ட தைக்க சொல்லுன்னு சொல்லி
ஆ செரி செரி செரி
ஆ அ அப்பறமா அந்த சின்னதா இது மாரி தைக்கிறோல மிடி மாரி கீழ போட்டு மேல டாப் மாரி போட்றது அந்த மாரி கூட ஒன்னு தச்சே அதுவு ரொம்ப புடிச்சிது அவளுக்கு அதுவு ஸ்கூலுக்கு எல்லா எப்பவுமே அவ ஸ்குலுக்கு நா தைக்கிறதெல்லா போட்டுட்டு போமாட்டா இந்த தடவ ஓ பரவாயில்ல நல்லா தைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொல்லி அவளே போட்டுட்டு
அவங்களே நம்மள புகழ்ந்துட்டாங்க எப்பவுமே நம்ம பொண்ணுங்க வந்து நம்ம தைக்கறது வந்து போட மாட்டாங்க
அ ஆமா அதா அப்றோ அதுவு யாராது சொல்லிட்டாங்கன்னா இன்னு சொல்லவே வேண்டால்ல அவங்க பிரரெண்ட்ஸ் இ நிஜமா இது உங்க அம்மா தச்சதா இவ்ளோ நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களா அதனால அவளுக்கு ரெம்ப பெருமைையா ஆகிடுச்சு பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லா பிடிச் சிரிச்சு உங்களது அப்படினு சொன்னா செரி அப்டியே எனக்கு கொஞ்சோ ஆர்டர்லா புடிச்சு குடுன்னு சொல்லியிருக்கே
ம் சேரிங்க
அடுத்தது நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தா தைக்கணு அதையு தச்சிக்கிட்டு அதயு கத்துக்கிட்டோனா ஈஸியாயிடு நம்ம ஃபேமிலிக்கு ஃபுல்லா நம்மளே பார்த்துக்கலா
ஆ அததா எங்க வீட்டுக்காரரு சொல்லிட்டு இருக்காரு நா வெளியே குடுத்த தைக்கறதுக்கு நீ தை ச்சீனா அந்த தையக்கூலி செலவாவது எனக்கு மிச்சோ உனக்கு மட்டு தேவையானது கத்துட்டு வந்திரு ஆ
ஆ அதுதா அதுவு ஈஸி தா நெனைக்கிறே ஏன்னா நம்ப பேண்ட் நமக்கு தைக்கிறோல்ல சுடிதார் பேண்ட் ட்டு அதில கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா தைச்சா அவங்க பேண்ட் வந்துரு ஆமா அதுவு கத்துக்கலா ஆ ஆமா அதா அதையு கத்துக் லா ஈஸியா வந்துரு
ஆமாங்க
செரிங்க என்னைய கூப்பிட்றாங்க இங்க நா போனு நா அப்றோ இன்னொரு நாள் உங்களுக்கு பண்றே
செரிங்க
ஆ செரிங்க